உங்களதா தோழி
ம் பேசலாமா தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
க தோழி நீங்க எப்டி இருக் கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா எல்லாரு தூங்கியாச்சா தோழி
அக்காப்பா இல்ல பேசிட்டு இருக்காங்க தோழி இனிமேதா தூங்கலா தூங்குவாங்க நைட் என்ன சாப்பாடு தோழி நைட்டு என்ன சாப்பாடு சாப் ட்டிங்க தோழி
இன்னைக்கி தோசதா தோழி நைட்டு தோசயு தக்காளி சட்னியு
உ சட்னி வெரைட்டி கொஞ்ச சொல்லி குடுக்குறீங்களா தோழி எனக் சட்னி வெரைட்டிஸ் அந்த அளவுக்கு தெரியாத்
கண்டிப்பா தோழி வெங்காயோ ஆ சின்னவெங்காயோ இல்ல பெரியவெங்காயோ எதுவேணாலு எடுத்துக்ளா தோழி வெங்காயோ தக்காளி அரிஞ்சுக்கோங்க பச்ச மிளகா ரெண்டு வெச்சுக்கோங்க காஞ்ச மொளகா கேக்குதுங்களா தோழி கேக்றீங்கள
மெதுவா பேசலா தோழி கேக்குது நீங்க பேசுறது எனக்கு கொஞ்ச கேப் விட்டு மெதுவாவே பேசலா தோழி
சரிங்க தோழி வெங்காயோ கட் பண்ணிக்கோங்க தோழி ஆளுக்கு தகுந்த மாரி வீட்ல நாலு பேர் இல்ல மூணு பேர் அவுங்களுக்கு தகுந்த மாரி வெங்காயோ கட் பண்ணிக்கோங்க நா வந்து ஒரு மூணுவெங்காயோ அது கட் பண்ணாலே போதுமானதா இருக் நாங்க மூணு பேரு தா வீட்ல அதனால ஒரு குட்டி பையெ என்னோட பையெ மூணு வெங்காயோ அதுக்கு தகுந்த மாரி தக்காளியு பாதிக்பாதி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்ச மொளகா காஞ்ச மொளகா வச்சுக்கோங்க இது வந்து வெங்க காஞ்ச வெங்காயோ தக் காளி பச்ச மொளகா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க காஞ்ச மொளகா போடுங்க ஏனா ஃபஸ்ட்டே போட்டா சில நேரத்துல கா காந்தி போயிடுதுன்னு சொல்லிட்டு நா இப்புடி பண்ணுவே அக்காலா இப்டி பண்ணுவாங்களா அவங்கள பாத்து பத்தே அப்டி வந்துட்டா என்னான்னு எனக்கு தெரியில காஞ்ச மொளகா எல்லா போட்டு வதக்கிட்டு அ சில நேரத்துல புளி வெப்ப தோழி சில நேரத்துல வெக்க மாட்டே அதோட சேத்து கடுகு உளுத்தம் பருப்பு அ கள்ள பருப்பு உ கடுகு கெடையாது உளுத்தம் பருப்பு கள்ள பருப்பு போட்டு வதக்கிட்டு அதோடய சேத்து வச்சு அரைச்சிருவந்தோழி அரைச்சிட்டு லாஸ்டா அரைச்சு முடிச்சோனா லாஸ்ட்டா ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு ப்பல்ல போட்டு அதோட சேத்து வெச்சு அரைச்சிருவ சொல்லி அரைச்சாக்கா அந்த ஒரு அந்த ஒரு ஸ்மெல்லு கூட நல்லா இருக்கு சாப்பிடும் போது அ அந்த இந்த நாக்குக்கு வாய்க்கு ஏதெ ஏதோ டேஸ்ட்டா இருக்கிற மாரி தெரியு அதனால இந்த மாரி பண்ணிட்டு லாஸ்ட்டா கடுகு தாளிச்சு போட்டுருவன் தோழி கருவேபிள்ளையு
அப்புடியா தோழி நானு முயற்சி பண்ணி பாக்குறே தோழி ஆ நா எப் டி அரப்பேனா தோழி தக்காளி சட்னி வந்து நா எப்டி அரைப்பே அப்டின்னா ஆ நா வந்து பச்ச மிளகா வெச்சு அரப்பே பட்ட மெளகா வெச்சு காய்ந்த மெளகா வெச்சு அரப் ப பச்ச மெளகா வெச்சு அரைக்கும் போது ஆ ரெண்டு பெரிய வெங்காயந்தா எடுத்துக்குவே ரெண்டு பேர் சரிச மமா பெரிய வெங்காயமு சின்ன வெங்காயமு கூட வெச்சுக்கலா அது ஒரு வித டேஸ்டா தா இருக் க்கு இப்ப நம்ப பெரிய வெங்காயோ ஆனா ரெண்டு பெரிய வெங்காயோ அப்டின்னா தக்காளி கூட கொஞ்ச கூட ரெண்டு தக்காளி எடுத்துக்குவே அப்தா அந்த தக்காளி சட்னி வந்து கொஞ்ச டேஸ்ட் இருக்க மாரி எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கு அதனால இது வெங்காயத் த்தியு தக்காளியு அரிஞ்சி எடுத்துக்கு அப்புறம் அ பச்ச மொளகாயு போம் அரிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறோ ஆ நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சோ பட்ம பொட்டுக்கடல
அ
அப்புறோ கொஞ்சோண்டு மல்லித்தல வச்சி ஆப் த அரைக்கு போது அதுல மல்லித்தல வச்சி வதக்கிட்டு சிறிதளவு புளி கூட கொஞ்சோ வச்சுக்குவே அது மாரி வச்சி அரைக்கு போது ஆ அ கூடவே இஞ்சி கூட வச்சுக்குவே நா அத கூட மறந்து ட பாருங்க கூட சின்ன சிறிதளவு இஞ்சி வச்சிக்கிட்டாக்கா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்ச நல்லாவே இருக்கு ம் இஞ்சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய இல்லயா அதனால சிறிதளவு இஞ்சு கூட வச்சுக்குவே அதனால வதக்கிட்டு அ அரச்சிட்டு தாளிப்பு எப்பிடி குடிப்பா அப்டின்னா ஆ நல்லெண்ணெயில தாளிப்பே நல்லெண்ணெய்ல கடுகு சிறிதளவு கொஞ்சமா சீரகோ கருவேப்பிள்ள போட்டு தாளிச்சாக்கா ரொம்ப நல்ல வாசனையோட நல்லா இருக்கு அந்த சட்னி சாப்பிறதுக்கு
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நா ஒரு நாள் பண்ணி பாக்கற தோழி இந்த மேரி நீங்க நல்லா பேசிறீங்க தோழி
அ நன்றி தோழி
அ நல்லா பேசிறீங்க நல்லா எக்ஸ் அ எப்டி சொல்றதோ நல்லா நமக்கு புரியிது அந்த மாரி பேசிறீங்க தெளிவா
ஆ நன்றி தோழி சமையல் குறிப்புல்லா உங்ககிட்ட நெறைய கத்துக்க வேண்டியதெல்லா இருக்கு தோழி அ சொல்லுங்க தெரிஞ்சிக்கலா தேங்கா சட்னி எப்டி அரபீங்க தோழி
தேங்கா சட்னி தேங்கா தேங்கா சீட்டு பொட்டுக்கல பச்ச மொளகா அதெல்லா வச்சி அரச்சிட்டு லா நா என்ன பண்ணுவேன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிரோம்ல்ல தோழி அதோட வெங்காயோ போடுவே தோழி சின்ன வெங்காயோ கட் பண்ணி அதோட வதக்கி கருவேப்பிள்ள எல்லாத்தியு வதக்கி அந்த தேங்கா சட்னியில அதுல அப்டியே போட்டுருவ தோழி அந்த தேங்கா சட்னிய சாப்பிடு போது அந்த வெங்காயோ நாக்குலபடறது கொஞ்சோ அது ஒரு டேஸ்ட்டு குடுக்கு தோழி ரொம்ப நல்லாருக்கு
ஆமா தோழி அது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னு கொஞ்சோ கொஞ்சோ உயர்வாவே இருக்கு சாப்பறதுக்கு கூட நல்ல வாசமா இருக்கு தோழி ஆ நா இப்ப வந்து தேங்கா சட்னியே ஒரு நாலு விதமா அரப்ப தோழி எப்டின் பாத்தீங்கன் னா பச்ச மொளகாவு ஆ தேங்கா ஒரு பூண்டு வச்சி அரச்சாக்கா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு தோழி
சரிங்க தோழி சரி
ப்புறோ இன்னொரு இன்னொரு விதம் அப்டின்னா பட்ட மொளகா கொஞ்ச புளி சின்ன வெங்காயோ வச்சி அரச்சா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு தோழி தேங்கா பே இதெல்லா வச்சி அரச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கு இன்னொரு விதமா ஆ அப்டின் கேட்டீங்கன்னா தேங்காயே வைக்காம பொட்டுக்கல்ல பட்ட மொளகா சின்ன வெங்காயோ வச்சி அரைக்கிறது தோழி அது மாரி அரச்சாக்கா அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு
நெறைய சொல்றீங்க ஐட்டம்ல்லாக்கு
அ ஆமா தோழி இங்க ரொம்ப ருசி பாத்து சாப்ட்ற குடும்போ நம்ப
அப்டிங்களா தோழி சரி சரி சரிங்க தோழி சரிங்க தோழி சரி அது ஏதோ இஞ்சி சட்னி எல்லா சொல்றாங்களா தோழி அது எப்டி தோழி பண்றீங் பண்ணுவீங்களா
ஆ பண்லா தோழி அது ரொம்ப நல்லது டெய்லியுமே அத நம்ம அந்த தொவையல சாப்டுறது ஒடம்புக்கு ரொம்ப நல்ல நல்லது தோழி பாத்தீங்ன்னா இப்போ ம் அ தோழி இப்ப பாத் பத்தீங்கன்னா அ பட்ட மொளகா இஞ்சி சீவிட்டு நல்லா வதக்கிட்டு பட்ட மொளகாயையு இஞ்சையு தோல் செத்திட்டு வதக்கிட்டு அதுல கொஞ்சமா புளி வச்சு அ அரச்சிட்டு
ம் ம்
அரச்சிட்டு அதுல கொஞ்ச வெல்லோ வெல்லொ வச்சு அரைக்குணு அப்பதா அந்த கா காரமு அந்த இனிப்பு இனிப்பு ஒரப்போட சேந்து புளிப்போடையு சேந்து அந்த அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கு
நல்லா இருக்கு சரிங்க
எல்லா கொழம்புக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு அந்த டேஸ்ட்டு
நா அதா இது பண்ணது இல்ல அது பண்ணி பாக்கணு நாளைக்கே பண்றே
பண்ணி பாருங்க தோழி இஞ்சில நெறையா உடம்புக்கு நல்ல விஷயல்லா நெறையா இருக்கறதுனால இஞ்சி கொஞ்சொ அதிகமாவே சேத்துக்கலா இஞ்சாகட்டு பூண்டாகட்டு தினமுமே பூண்டு சாப்புடணும்ன்னு சொல்லி டாக் ட்ட சொல்றா
ஆமா அது நல்லதுதா தோழி பூண்டு சாப்புட்றது உங்களுக்கு சரிங்க தோழி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி
ஆ சரி தோழி நா வந்து தோசையிலேயே ஒரு நெறைய வெரைட்டிஸ் பண்ணுவ தோழி நானு எப்டின்னு பாத்தீங்ன்னா அ வெங்காய தோச போடுவெ தோழி வெங்காயத்த சின்னதா ரொம்ப நைஸா அரிஞ்சி வெங்காயோ ஆ கொத்தமல்லி இதெல்லா தூவி ஒரு தோ தோச போடுவே அதுல வந்து நெய் ஊத்தி அது ஒரு தோச போடுவே இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆ ஒரு தோச நெய் ஊத்தி சாப்ட்டாக்கா இன்னொரு தோச வந்து நல்லெண்ண ஊத்தி சாப்டுவெ தோழி ஆமா தோழி அ அப்ரோ கண்டிப்பா தோழி எ பையனுக்கு பொடி தோச தான ரொம்ப புடிக் கு பொடி தோச அப்டின்னா அதுல நல்லெண்ண தா அதுல நல்லெண்ண அந்த தோ சையில மிதந்தாதா அவருக்கு ரொம்ப பிடிக்கு அதனால அவரு பொடி தோச சாப்டுவாரு
முட்ட தோச அது இல்லாம முட்டையில எப்டி சொல்லி வெறும் வெறும் மிளகு சீரகோ அது மட்டு போடுவீங்களா இல்ல எப்டி தோழி
இல்ல ச இல்ல தோழி மு முட்டய அடிச்சு வச்சுக்கிட்டு நல்லா கையாலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு அதுல மிளகு ஜீரகோ இதெல்லா போட்டு கலக்கி விட்டு அதுலயே கூட வெங்காயோ கலந்துக்குவோ சில நேரோ சில நேரோ வெங்காயோ கலக்கறது இல்ல அத வந்து தோசையில ஊத்தி குடுக்குறது தோழி அது கூட முட்ட தோசைனு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்டுவாரு எம்
ஆமா அது நல்லா இருக்கு தோழி முட்டது ஒடம்புக்கு நல்லது உங்ளுக்கு அ அதனால நல்லா இருக்கும் அந்த சோள தோசை தானியம் வகை அதெல்லாம் போடுவீங்களா தோழி
அதுவா அது வந்து என் பசங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அத வந்து சத்துமாவா அரைச்சு வச்சு கஞ்ச குடுத்துருவோம் தோழி காலையில ஒரு டம்ளர் கஞ்சி குடுத்துருவோம் தோழி அது தோசை அந்த வெரைட்டி எல்லாம் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால காலையில கஞ்சா ஒரு டம்ளர் கொடுத்துருவேன் ஈவினிங் டைம்ல கூட நான்வெஜ் சமைக்க ல அப்படின்னா ஈவினிங் டைம்ல கூட ஒரு இன்னொரு டம்ளர்
கஞ்சி ம் அது நல்லதுதான் தோழி கஞ்சி என் பையனு கெல்லாமே மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா பால்ல என்ன இருக்கு இப்ப மின்னாடி மின்னாடி பழைய காலத்துலலாம் பால்ல தான் சத்து இருந்தது இப்போ உள்ள காலத்தில பசும் பால்லயா வந்து தண்ணிய தான் லிவ் குடுக்குறானோ அதுக்கு கஞ்சினால நம்மளே மொள கட்டி அரைச்சி வச்சு குடுங்க அதுவே நல்லது உடம்புக்கு கு நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க
ஆமா தோழி இப்ப டெய்லியுமே நான் அந்த பச்சை பயிற கூட மொள கட்டி என் பசங்களுக்கு கொடுத்து ருவேன் தோழி நம்ம அதிக அளவுல அந்த பச்சை பச்சை பயிர மொள கட்டினா தானியம் பச்சையா கொடுக்குறது ஆ கொண்டக்கல்ல பருப்பு கொண்டக்கல்ல ஒரு சிறிதளவு ட டெய்லியுமே பசங்களுக்கு குடுக்கறது அதெல்லாம் வளர்ற பசங்களுக்கு நெறையா சத்துக்கள் குடுத்து வளர்க ணும் தோழி ஏன்னா ஆ அம் இப்ப வர பசங்களுக்கு சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடணும்னே விரும்புறாங்க ஆ சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுறது வந்து அதுங்களுக்கு பிடி டிக்க மாட்டேங்கிது ஆமா ஹோட்டல்ல என் பச ங்கல்லாம் ஹோட்டல்ன்னா முன்னாடி நிப்பாங்க ஆனால் நான் ஹோட்டல்ல வாங்கி குடுக்கறதே எனக்கு பிடிக்கவே பிடி க்காது சுகாதாரமா இருக்கிறது இல்லல அதுவும் இல்லாம காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கழுவுறாங்களோ என்னமோ கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தோலோட இருக்கு ம் நம்ம தோல் சேக்காம சமையல்
ஆமா என்னா அவங்க எப்படி உட்காந்து அரியிறாங்க கொல்றாங்க அதெல்லாம் தெரியாது நமக்கு
தெரியாது ஆமா இப்ப காலையில சமையல் அப்படின்னா நைட் டி அரிஞ்சு அதை மூடி வச்சிருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லது இல்லதானே உடம்புக்கு நல்லது இல்ல அதெல்லாம் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது
பசங்க ஹோட்டல்னாலே ரெடி ஆயிட்டு கெளம்பிறாங்க
ஆமா தோழி ஆமா ஆமா காலைல சாப்ட சிக்கனா மட்டும் எல்லாத்துக்குமே என் பையன் ஃபர்ஸ்ட்டு நிப்பான் அசைவ பிரியன்றதுனால என் பையன் பர்ஸ்ட்டு நிப்பான்
ஃபர்ஸ்ட்டூ ஆ சரிங்க தோழி உங்கள்ட பேசுனது ரொம்ப சந் சந்தோஷமா இருக்கு தோழி பேசுனது நல்லா பேசுறீங்க ரொம்ப புடிச்சிருக்கு
நன்றி தோழி நன்றி தோழி நன்றி பேசலாம் தோழி
சேரிங்க தோழி